நல்லாருக்கே நீங்க என்ன பண்ணிட்ருக் கீங்க
இதோ வீட்ல தா தோழி பிள்ளைங்களுக்கு இரவு ஒரே ஓய்வு எடுத்துட்ருக்கே இரவு உணவு முடிஞ்சிச்சி
யா சேரி சேரி எங்க வீட்லயு இரவு உணவு
உம் என்ன சமையலு
சமையல்
என்ன தோழி என்ன சமையலு தோழி தோழி சொல்லுங்க தோழி ஆஹ் சொல்லுங்க தோழி
வீட்டுல சும்மா இருக்கற நேரத்தல்லா எப்டி இப்ப செலவு பண்ணிட்டு இருக்கீங்க சொல்ல முடியுமா
எங்க தோழி ஊட்ல சும்மா இருக் கறோ நேரமே நமக்கு சரியா இருக்கு தோழி வீட்டு வேல செய்யறதுக்கு பிள்ளைகள பாக்குறதுக்கு கணவர பாக்குறதுக்குன்னு சொல்லி நைட்டு படுக்கறதுக்கே பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுது தோழி திரும்ப எழுந்தக்கிறது அஞ்சரை மணிக்கு எழுந்திருக்கிறோ தூக்கமே இல்ல தோழி சொல்லப்போனா எங்கேருந்து நம்ம வந்து ஓய்வு நேரம் எடுக்கறது காலைல எழுந்ததுலேருந்து நமக்கு தொடர்ச்சியா வேல இருக்கு
நீங்க சொல்ற ச சரிதா நம் சூழ்நலைல இருக்குறப்ப நம்மளுக்கு வேல இருந்துட்தா இருக்கு இருந்தாலு நமக்குனு கொஞ்ச நேரோ செலவிடுறதுக்குனு கொஞ்சோ நேரத்த நம்ம ஒதுக்குனாதா நம்மளுக்கு ஒஞ்ச மனசுக்கு ந நிம்மதியா இருக்கு நம்பளோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு கொஞ்சொ அ டைம் குடுக்குற மாதுரி இருக்கு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அ ஆம தோழி அத உண்ம அ அப்டிதா ஓடியிட்ருக்கு பாருங்க நம கு வீடு குடும்பொ அப் டீனே நமக்கு வந்து காலொ ஓடியிட்ருக்கு ஆனா வந்து நமக்குன்னு வந்து ஏதாச்சு ஒரு கொஞ்சொ நேரொ ஒதுக் ஏ நம்மளுடைய கை செலவுக்கு அப்டின்றது வந்து எதாச்சு ஒரு தொழில் மாரி பண்ணலா அப்டின் நெனச்சுட்டு தா தோழி இருக்குறே நானே இருந்த
கண்டிப்பா இப்ப நம்ம ஒரு தனியா ஒரு வருமானம் நம்புளுக்கு கெடைக்குற ஓய்வு நேரத்துல நமக்குன்னு ஒரு வருமானத்த தேடிக்கிட்டோ அப்டின்னா நம்ளோட சின்ன சின்ன தேவைகள்லா நம்ளாலே பூர்த்தி செய்ய முடியு செரிதானே எல்லா விஷயத்துக்குமே கணவர்களையோ ஆ இல்ல வேற யாருக்கிட்டயுமே நம்ம போய் பணோ அப்டிங்ற ஒரு விஷ்யத்த எதிர்பாக்ணுனு அவசியோ இருக்காதுல ஒரு கொழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் இல்ல இது மாரினா நம்ப வீட்டுக்காரவங்ளுக்கு மாச சம்ளோ வாங்குற மாரி இருப்பாங்க அப்டி இருக்குறப்ப திடீர்னு வ ப்ப வியாதிகளுக்குலாம் ம த்துவ பாக்குறத்துக்கு நம்ம நம்ம மூலமா எதாது ஒரு வருமான வந்துச்சுனா அது ஒரு நல்ல பயனுள்ளதா இருக்கும்ல
கண்டிப்பா கண்டிப்பா அதாது பாத்தீங்னா நம்ம டெய்லியு பாத்தீங்க அப்டின்னா நமக்கு சமையலுக்கு காய் வாங்குறது அப்டின்றதே நமக்கு தினசரி ஒரு செலவு இருந்துகிட்டுதா இருக்கு என்னதா மாத சம்ளோ வாங்கிட்டு வந்தாலு ஆ அதுக்கு வந்துட்டு நமக்கு வாங்கறது கும் நம்ம வாங்கிருக்குற மற்ற கடன்களுக்குமே சரியாருக்கு அ அப்டிங்கம்பொழுது நம்ம கைல வந்து எப்பொழுதுமே நூறுபா ஆகுது எரநூர்பா ய அப்டின்றது ஒரு நாளைக்கு அப்டின் பாத்தாவே கைல வச்சிருக்க ஒரு கூடிய ஒரு சூழ்நெலைல தா இருக்க வேண்டியாருக் இருட்டா இருக்கு ஆ அப்டி இருக்கும்போது வீட்டுல இருந்தபடியே நம்ப என்னா வருமானம் பாக்கலா அப்டின்னு பாத்தே பாக்க பாத்தோ அப்டின்னாக்கா ஆ இப்ப வந்து வீட்ல இருந்தபடியே நெறைய இல்லதரசிகள் வந்து நெறைய வேலைகள் செஞ்சுகிட்டு இருக்காங்க ஆ அதாவது நம்பளுடைய தொலைபேசி மூலியமாவு ஒரு சில வேலைகள் பாக்குறாங்க ஆ அப்டி இல்லையா நம்ப கைத்தொழில் அப்டின்ற சொல்லக்கூடிய அது மூலியமாவு ஒரு சில வேலைகள் பாக்குறாங்க ஆ அது மாதிரி நா வந்துட்டு கூடைகள்லா பிண்ணி வித்துட்ருக்கே தோழி கூடை இருக்குலையா ஒயருகூட அப்டின்னு சொல்லுவாங்கயில்லயா
ஆமா
அ அது வந்து என்னோட க நா நா கத்துக்குட்டே கத்துக்குட்டு அத வந்து நா ஒரு ஒரு கூட இவ்ளோவு அப்டின்றமாரி நானே பின்னி நானே விக்கறே அதுக்கான ஒயரல் இப்ப நம்ம போய்ட்டு இருக் பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்லலா வந்து எந்த கடையில வந்து கம்மியாருக்கு அப்டின்றதையு பாத்துட்டு அதே சமயத்துல எங்க வந்து நல்ல தரமானதா இருக்கு அப்டின் டு நம்ப வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆ பின்னி குடுக்குறோ தோழி
ரொம்ப நல்ல ஒரு வேலதா ஆ நீங்க சொல்றது இந்த கைத்தொழில் இந்த கூடை பின்னுதல்லயே பாத்தீங்கனா ரொம்ப நறைய வகைகள் இருக்கு ஆ பூச்சாடி மாரி செய்யறது ஆ அர்ச்சனைக்கு கோயிலுக்கு எடுத்துட்டு போற அர்ச்சனகூட நறைய ஆ ஃப்ளவர் வாஷ் சொல்றாங்கள குட்டி குட்டியா இதல்லா வந்து இந்த மாரி ஒயர் வெச்சு செஞ்சோ அப்டினா ரொம்ப நாளைக்கி நிக்கு அ மத்த காகிதத்துல செய்யறதவிட இந்த பூச்சாடிகள் அ அழகுசாதன பொருட்கள்லா இதுல ந நிறைய செய்யலா வீட்டுக்கு தேவையான அ அலங்கார அலங்காரம் செய்யறதுக்கு ஒரு நெலைக்கி அலங்காரோ பண்றதுக்கா இருக்கட்டு இல்லனா அ சுவர்களுக்கு அலங்காரோ பண்றது இது மாரி நறைய செய்யலா அந்த ஒயர வச் அது மாரிலா நீங்க செய்ய தெரியுமா உங்களுக்கு வெறும் ஒயர் கூட மட்டு தா பிண்ணி நீங்க சேல்ஸ் பண்றீங்களா.
ஆஹ் ஆமா தோழி இப்ப வந்து நீங்க சொல் மாரி பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம வீட்டுல இருந்தபடியே வந்து இந்த ஒயறு கூட மட்டும் செய்யறோ அப்டின்தா இல்லாம இந்த பூச்சாடி மாரி அது அந்த மாரி ஒரு ஆஹ் ஆஹ் பூ கோயிலுக்கு எடுத்துடக்கூடிய அர்ச்சனை கூடைய அது மாரி எல்லாமே செஞ்சு நம்ம குடுத்துட்டு இருக்கோ தோழி ஏன்னா எல்லாமே வந்து ஒ ஒ ஒரே மத்த ஒரே ஒரு முறையிலதா செய்யப்பறோ இல்லைங்களா அப்டி இருக்கு பொழுது ஒரு ஒரு ஒயரு தா மாத்தி போட்டு பின்னணும் அப்டின்ற மாரிதா சொல்லியிருக்காங்க.
இதுவு சரியான வேல தா அஹ் எனக்கு வந்து கொஞ்ச கொஞ்சோ தையல் தெரியு அத வச்சு நா எதோ கொஞ்ச வருமானத்த ஆஹ் உருவாக்கிகிட்டு இருக்க சின்ன சின்னதா ரொம்ப பெரிய அளவுக்கு தெரியாது ஒரு சின்ன சின்னதா ஒரு கைலி ஆஹ் சேர்த்து மடிச்சு வச்சு தக்கிறது ஆஹ் பொடவைங்களுக்கு ஓர அடிக்கிறது தலகாணி உரைகள் இது மாதிரி சின்ன சின்ன ஆஹ் வருமான வந்து அது மூலமா எனக்கு கெடைக்குது இருந்தாலு நீங்க சொல்ற அந்த வயர் கூட பிண்ற தொழிலு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இது இதக் கூட நீங்க அஹ் ஆன்லைன் மூலமாக கூட நீங்க சேல்ஸ் பண்ண ஆரம்மிக்கலா எதாவ்து ஒரு வெப்சைட்டு மாரி ஓப்பன் பண்ணி அதுல நீங்க இத விற்பனை பண்ண ஆரம்மிச்சிங்க அப்டின்னா அதன் மூலமாக கொஞ்ச அதிக ஒங்க தொழில் வந்து கொஞ்ச விரிவுபடுத்துற மாரி இருக்கு ஒங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கு
ஆமா கண்டிப்பா வந்து முன்னாடியே பாத் தீங்க அப்டின்னா ஆஹ் ஆஹ் நீங்க நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கனாக்க நம்ம அது உண்மதா அதாவ்து நம்ம வீட்ல இருந்தபடியே நம்ம வந்து செயல்முறைப்படுத்துறத விட ஆஹ் நம்மா நம்மள சொல்லக்கூடிய இந்த ஆன்லைன் அனுப்பு எந்த உம் ஊடகங்கள் வழியா கூட நம்ம வந்து நம்ப அத செயல்முறைப்படுத்துனோ அப்டின்னாக்கா நிச்சயமா வந்து நிறைய விற்பனை ஆகறத்துக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்ளா ஏனா நம்ப நமக்கு தொழில் பண்றோ அப்டின்றத ந்து ஊடகங்கள் மூலியமாதான் அதை நம்ம வெளிப்படுத்த முடியும் மத்தபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற வேற எந்த ஒரு விதமா நம வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பா இந்த ஒயர் கூட பின்றதுலயே பாத்தீங்கன்னா ஆ சமையல் அறைக்கு தேகைய தேவையான சின்ன சின்ன ஆ கரண்டிகள் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம்ல சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் ஆ போட்டு வைக்கிறதுக்காக ஒரு குட்டி குட்டி பை மாரி ஆ ஒ ரெண்டு மூணு அது மாதிரி அடுக்கு அடுக்கா நீங்க செஞ்சு கத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஒரு ப்ரஷு வைக்கிறதா இருக்கட்டும் பேஸ்ட்ட் வைக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரி இந்த ஒயர் மாதிரி செ்சு வச்சுட்டோம்னா நான் சொல்ற மாதிரி அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கிறதுக்கும் வாய்ப்ப இருக் கு கொஞ்சம் ஒரு புதுமையா நீங்க சொ செஞ்சிங்கன்னா உங்களோடய பொருளையும் எல்லாரும் விரும்பி வாங்குவாங்க. எல்லாமே ஒரு புதுமை தானே எதிர்பார்க்கிறாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு பழைய விஷயம தான் ஆனா அத வந்து புதுமையா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து எல்லாருக் க்குமே ஒரு விரும்ப கூடிய ஒண்ணா இருக்கும்.
ஆமா அதாவது முன்ணாடியல்லாம் பாத்தீங்கன்னா யாரு எந்த கடைக்கு போனாலும் ஒயர்கூடை அப்படின்றது கையில எடுத்துக்கிட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருந்த ஒரு பழக்கம் இருந்தது ஆ ஒரு பால் கடைக்கு போகட்டும் அல்லது ஒரு கறி கடைக்கு போகட்டும் அப்படின்னாக்கா அந்த ஒயர்கூடதான் எடுத்துட்டு போயிட்டு வந்து இப்பல்லாம் பாத்தீங்கன்னா ஒயர்கூட அப்படின்றத பாக்குறது வந்து ரொம்பவே குறைவாதான் இருக்கு ஆ ஏன்னா வந்து அதிகமா ஒயர்கூட வந்து புழக்கத்து இல் அப்படனுதான் நான் நினைக்கிறேன் ஆ நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து வந்து நம்ம பின்னி நம்ம ஒரு நாள் உழைப்பு அதுல போட்டு நம்ம கொடுத்து லும் அது அந்த அளவுக்கு வந்து விலை அதிகமா இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு வயர் கூட வாங்குறோம் அப்படின்னா ஒரு அதுக்கான ஒரு பண்டல் அப்படின்ற ஒரு மொத்தமா தான் நம்ம வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அதுக்கான ஒரு ஒரு பண் பல் வாங்க நம்ம பின்றோம் அப்படிங்கழுது ஆ சைசை பொறுத்துதான் ஒரு பண்டலக்கு இத்தனை கூட வரும் அப்படின்ற மாரி வரும் அப்போ நம்ம வா வாங்குற அந்த ஒயிற்கூடை யோட விலை அப்புறம் நம்ம அது செலவு பண்ணக்கூடிய நம்மளோடைய உடல் உழைப்பு அதுக்கான பணமும் எடுக்கும் இல்லையா சோ அதுக்கான விலையை நம்ம சொல்லும் பொழுது ஆ அந்த தொகைக்கான ஒரு கூடையை யாரும் வாங்கறது இல்ல அதனாலவே வந்து நிறைய வந்து கூடைகள் விற்கப்படவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பா.
அப்படிதான்
பயனுள்ளது அப்படின்னுக்கிட்டீங்கன்னா இப்ப இவ்ளோ வெல குடுத்து நம்ம வாங்குனாலும் கிட்டத்த ஒரு
பத்து வருஷ பதினஞ்சு வருஷமாது இருக்கு நம்ம வீட்ல அவ்ளோ சீக்கிரம் து அதுக்கு வந்து நம்ப ஒரு உத்தரவு இதே வந்து துணி பையோ இல்ல வேற ஏதாவது நம்ம ஒரு கா விலை அதிகமா உள்ள ஒரு பேக்கே வாங்குறோம் அப்டின்னா அது ஒரு ஆறு மாச ம் தான் உழைப்பும் திறம் இருக் கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வீணா போயிடும் அது மடி சு போறதோ இல்ல சைட்ல எங்க வீட்ல எல்லா இது மாரி நிறைய ஒயர் கூட எங்க அம்மா வந்து ஒரு குறைந்த அமௌண்ட் அ அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருப பத்து வருஷத்துக்கு முன்னா வாங்கிருப்பாங்க ஒரு எறுநூத்தி ஐம்பது ரூபா தா அந்த அமௌண்ட் அந்த கூட வயர் கூட இப்போ வரைக் எங்க வீட்டுல இருக்கு அது வந்து நம்ம பெரிய பெரிய விசேஷங்களுக்கு இல்ல கோயில் திருவிழாக்களுக்கெல்லா நாங்க அததா எடுத்துட்டு போவோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கு எங்க வீட்டுல
அஹ் நன்றி தோழி மீண்டு அடுத்த அழைப்புல அத பத்தி பேசலாம் தோழி
ரொம்ப நன்றி தோழி